ஹாய்கா ஆ நல்லா இருக் க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன்டா சாப்டாச்சா
அக்கா நீ சாப்டிங்களா
அ நானும் சாப்டேன்டா
அ அ என்ன பண்றீங்க
நா தா சும்மாதா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்
ஓ ஓகே ஓகேக்கா
உம்
காலேஜ்லாக்கா
காலேஜ்லா முடிஞ்சுச்சுடா உனக்கு
எனக்கு எக்ஸாம்ஸ் போய்ட்ருக்குக்கா
எக்ஸாம்ஸ் போய்ட்டு இருக்கா ஓகே ஓகே டா என்ன மார்க் சு லாஸ்ட்டு வரைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு
மேக்கா
ஆஹ் சாரி மே லாஸ்ட் வரைக்கு எக்ஸ்ஸாம்ஸ்‌ இருக்கு
ஆமாக்கா எலெக்ஷன்ஸ் வச்சாங்ள அதனால எங்கள்து அட்டானமஸ் காலேஜ் இல்லல்ல அதனால ஆஹ் எலெக்ஷன் முடிஞ்சுதா வச்சாங்கக்கா
ஓ ஓகே ஓகே ஓகே டா சேரி சேரி ஆமா இப்போ நா தா ஒர்க்கு தாண்டா போனு சரி ஒர்க்கு போய்ட்டு கரஸ்ல போட்டு பண்ணிக்லா அப்டி சொல்லி
ஓஹோ ஓகே ஓகேக்கா
ஆமா எங்க இங்கயு வெளிய போறக்கு முடியறதுல்ல பெட்ரோல் வெல ஏறிடுச்சு ஹாஸ்பி ஹா ஹோட்டல் போய் சாப்புலானா ஃபுட்டு காஸ்டல்லா ஏறிருச்சு
ஆஹ் ஆமாக்கா எல்லா இந்தப் போரு நாளதாக்கா
ஆமா அது எப்பதா ஸ்டாப் ஆகுன்னே தெரில அந்த போரு
அப்டிதாக்கா போய்க்கிட்டே இருக்கு இது ஸ்டாப் ஆகு ஸ்டாப் ஆகுன்னு நெனச்சா இப்போ மறுபடியு பெட்ரோல் வெலையெல்லா இன்கிரீஸ் பண்ட்டுருக்காங்க
ஆமா ஆமா ஏன்னா அது அந்த போர் வந்து அவங்க எதுக்காக சண்ட போட்டுக் இருக்குறாங்க என்னன்னே ரெண்டு பேருக்குமே தெரிய மாட்டேங்குதுதுல திடீர்னு அமெரிக்க க்காக்காரங்க வேற சண்ட போட்டுக்கிறாங்க எல்லாமே எல்லாத்துக்கு அது கஷ்டமா இருக் கவங்களுக்கு மட்டு எவ்ளோ உயிர் போகுது
உம் அதுதா அங்கயு இல்லாம இப்ப நம்ம சைடுமே இப்ப ரொம்பமே பிரச்சனையா தானேக்கா இருக்கு ஃபுட்டு க்கு சிலிண்டரு கே இது பெட்ரோலு
ஆமா ஆமா ஆமா என் ஏன்னா ரொம்ப அது ரொம்ப பாதிக்குது ஃபுல் மெம மறுபடி வேர்ல்டு வார் மாரி வந்துருமோன்னு வேற பயமாவு இருக்குது
ஆஹ் ஆமாக்கா
இதுக்கு என்ன ஒரு சொல் சொல்யூஷன்னு தெரியவு இல்ல
ஆ அமைதின்னு போய்கிட்டேதா இருக்கு ஸ்டாப் ஆகுன்னு நினச்சா ஸ்டாப்பு ஆகமாட்டேங்து
உம் அது ஏதோ கப்பல் போக விடமாட்டிங்கிறாங்க அது போக விடமாட் ட்ராங்க
ம் அவுங்களுக்கு கஷ்டோ தானே இனி கப்பல்ல வேல செய்றவங்களுக்கு
ஆமா ஏன்னா அவங்களு எப்ப டக்குன்னு வீட்டுக்கு வரலா சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சு வரலான்னு நெனைப் ப்பாங்க அது இன்னு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போய்ட்டுருக்கு
ஆ ஆமா ஆமா இப்ப அவங்கனாலயையு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமன்னு அப்டி அவங்களுக்கு கஷ்டமா இருக்குக்கா
ஆமா ஆமா அவங்களுக்கு பயமா தா இருக்கு எப் எப்போ குண்டு போடுவாங்கன்னே தெரியாம ஒரு பயத்லயே இருக்காங்க அவுங்களு
ஆமாக்கா
என்னதாம் பண்றதுங்
அதுதா நீ எப்பதா அது முடியப் போகுதோனு தெரிலக்கா
ஆமா ஆமா இது டக்குன்னு முடிஞ்சு சாதா எல்லாத்துக்குமே ஒரு இதாவே இருக்கு ஏன்னா இது வந்து நமக்கும் பாதிக்கிது என்னா இப்ப ரேட்டெல்லா இன்கிரீஸ் ஆகறது சீக்ரோ இன்கிரீஸ் ஆயிரு ஆனா அது வந்து டிக்ரீஸே ஆகாது
ஆமாக்கா
அதுதாம் பிரச்சன இப்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே அப்டின்ச் சொல்லலா இப்ப இன்கிரீஸ் ஆயிட்டேப் போயிருச்சுனா அது அப்டியேப்
ம் ம் ஆமாக்கா அதுதா ம் எப்போதா அது முடிஞ்சி அதுக்கப்புறோ எல்லாத்துக்குமே கஷ்டந்தாக்கா ஹாஸ்டல்ல இருக் க்கறவுங்ளுக்கு அவுங்குளுக் ஃபுட் இல்லாம அவுங்க அவுங்க நேட்டிவுக் போயி அப்போ இவங்க காலேஜக்காரவங்க ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்னு இன்னா ஆ ஓப்பன் பண்ணுவாங்க இனி இது ரொம்பாமே அதுல கஷ்டந்தாக்கா
ஆமா ஆமா கரெக்ட்டுடா இப் போ எப்டினா இப்போ ஃபுட்டு வந்து இப்போ இதுப்ப ஒர்க்குக்காக பி ஜிலல்லா ஸ்டேப் பண்றவங்களுக்கு சும்மா இப்போக் கடைலப் போய் சாப்ட்டாலு ஒரு பரோட்டாலா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப் டீன் ருப்பீஸ் இருந்துச்சு அப்பறம் டுவென் பீஸ் இன்கிரீஸ் பண்ணாங்க இப்போத் தேர்டி தேர்டி ஃபை ருப்பீஸ் சொல்றாங்க
ஆமாங்க்கா கஷ்டந்தா அது ஒவ்வொருக் கடையிலக் க்ளோஸேப் பண்ணிர்றாங்க கேஸ் இல்லாம
ம் அதுதா எனக் தெரிஞ்சி இத வேல்டு வாரு மாரி மாறிருனு நெறையா பேரு சொல்றாங்க நீ எ இந்த மாரிடா யோசிக்கிறே
இருக்கலாங்க்கா எனா ஸ்டார்டிங்ல கொஞ்சோ ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்றோ மறுபுடியு அவங்க ஸ்டார்ட் பண்ணனால வேர்ல்டு வாரம் மார்றக்குத் சான்சஸ் இருக்குது அப்டி மாருச்சுனாக் கஷ்டோ எல்லாருக்குமே
கரெக்ட்டுதா ஆனா மோஸ்ட்டா வந்து இருக்குனு சொல்றாங்க இருக்காதுனு சொல் ட்றாங்க எப்புடி எடுத்துக்கிறதுனு தெரில
அதுதா கஷ்டந்தாக்கா ஆனா எல்லா
ஆமா ஆமா எனா இத் து வேர்ல்டு வார் மாரி ஆயிருச்சுன்னா அவ்ளோதா எல்லார் நாடுமே அழிஞ்சிரு இப்பவே
ம்
எங்க எங்கிருந்து குண்டு போட்றாங்க எங்க குண்டு விழுகுதுன்னே தெரியமாட்
ஆமாக்கா
இனி இந்தியா சைடெல்லா வந்துருச்சுனா ரொம்பக் கஷ்டமாப் போயிரு
ஆமாக்கா ம் கஷ்டந்தாக்கா என்னனு பாப்போ என்னதான் நடக்குதுன்னு
அது இல்லாம சோஷியல் மீடியால வந்து நெறையா உண்மையான நியூஸு வருது ஃபேக் நியூஸு வருது எது உண்மேன்னு தெரிய மாட்டேங்கிது
காது ஏ ஐனு ஒன்னு வெப்போ கொண்டு வந்ட்டு எது ஒரிஜினல் எது ஏ ஐனு கண்டுபிடிக்க மாட்
ஆமா ஆமா இப்போ சில போட்டோஸு வீடியோஸ்ல்லா பாக்கும்போது எது ஒரிஜினல்லா இருக்கு எது டூப்ளிகேட்ன்னே நம்மளாலே கண்டுபிடிக்
ஆமா க்கா அதுதா ஆனா அது வேர்ல்டு வார்ல்லா வந்துருச்
ஆமா ஆமாடா என்னா இப்டி எப்ப வந்தது அதெல்லா நம்ம சோசியல் சயின்ஸ் புக் குள படிச்சது தா வேர்ல்டு வார்லா பத்தி
ம் அதுதா இனி அதெல்லா வந்திருச்சினா ரொம்ப கஷ்டோ
ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நேர்லேயே பாத்துருவோ நெனைக்கிறே இப்டி போற காலகட்டத்தெல்லா பாத்தா
இப்பமே நெறையா முக்காவாசி பாத்துட்டோ இப்போ இனி கொஞ்சோ ஒரு டென் இயர்ஸ்குள்ள இதாயிடு நெனைக்கிறே
ஆமாடா கண்டிப்பா இனி நம்ம நமக்கு இல்ல ஃபியூ ச்சர் ஜென்ரேஷன் தா கஷ்டப்படுவாங்க ஏனா எல்லாமே டவுன்ஃபால் ஆயிரு ஃபுல்லா அமௌண்டு அந்த விலைவாசில ஏறிரு
ஆமா ஆமாக்கா
இப்பவே ஒரு டிரெஸ்சு வாங்கணும்னாலுமே ஐயா ருவா வேணுங்கற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோ பாத்திங்கள கோல்டு ப்ரைஸ்லா எப்டி இன்க்ரீஸ் ஆயிருச்சு
ஆமாக்கா கோல்டுப் ப்ரைஸு இது ஆ பெட்ரோல்லு கேஸு
சில்வரெல்லா ஒன் டுவெண்டி எயிட்டி எல்லா இருந்து சி இப்போ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ட்வெண்ட்டினு சொல்றாங்க
ம் ஆமாக்கா இப்ப கோல்டுமே இப்ப ரொம்பாமே இத ஆயிடுச்சு
ஆமா இ கோல்டு ரேட் டு ஏறுச்சுன்னா மக்கள் வாங்காம இருப்பாங்கனு பாத்தா அப்பதா மக்கள் இன்னு வாங்குறாங்க
ஆமாக்கா
ம் எல்லா எல்லா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து சேரி இன்னு எச்சாயிரு எச்சாயிருனு பயந்து பயந்து வாங்கி வாங்கி வச்சுக்குறாங்க
ஆமா ஆமா அக்கா ஏனா இனி ஃப்யூச்சர்ல இன்னு ரொம்ப ரேட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இப்போவே அவுங்க வாங்கிறாங்க
ம் ம்
ம் அவுங்க ஃபியூச்சரை யோசிச்சு அப்டி வாங்கிறாங்க பாதி பேரு ரொம்ப ரேட்டுன்னு வாங்காம இருக்காங்க
ஆமா ஆமா ஆமாடா கரெக்ட் தா
ஆமாக்கா
ஆனா இப்போ மறுபடியு டெய்லி நியூஸ் பாக்கம்போது இன்னு பயமாவு இருக் கு ஆனா மறுபடியு வார் வந்துருச்சுன்னா அந்த எப்டி சொல்ற துன்னா அந்த நார்மல் பீப்புள்ஸ்லா இருப்பாங்கள்ல நம்மள மாரி அவுங்களுக்கு தா ரொம்பவே கஷ் டமா ஆயிரு ஃலைபே
அ ஆமாக்கா அதுவு அங்க இருக்க ஷிப்புக்கு வேலைக்கு போறவங்க அவுங்களுக்கு தா ரொம்பவே பயமா இருக்கு ஏனா அவுங்க இந்தியாக்குள்ள இருந்துட்டு அவுங்க வேலைக்காதன்ட்டு அங்க போறாங்க அப்போ அவுங்களுக்கு திடீர்னு அந்த ஷிப்புல குண்டு போட்டாங்கன்னா அவுங்களுக்கு இதுதானே
ஆமா இப்ப ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லலா டாமேபிஜ் பண் ட்றாங்க அதெல்லா கஷ்
அ ஆமாக்காஷ் இப்பயிமே ஒவ்வொரு இதுல போட்டிருக்காங்க அப்பவு அவங்க சேஃபான பிளேஸ்க்குன்னு போய் இருந்துகிட்டாங்க அதனால பாதி பேரு ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஆமா இவங்க வந்து சும்மா இந்த வாயில பேசி பேசி சால்வ் பண்ணாலே இதெல்லா முடியற பிரச்சன இவங்க தா பெருசாக்கி பெருசாகி குண்டு வரைக்கு போடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க
ஆமாக்கா அவங்க நார்மலா பேசியிருந்தா அது எப்பவோ முடிஞ்சிருக்க வேண்டியது இவங்க இதில தா ஆரம்பிக்கணு அப்டின்ட்டுனே பெட்ரோல் குண்டு போடுறக் ஆரமிச்டாங்க
ஆமா ஆமா
ம்
ஏன்னா இப்போ வந்து நியூஸ்லயே போடுறது உண்மையா பொய்யானே தெரியாத நெலமைக்கு இருக்கு ஏன்னா அவ்ளோ டேமேஜஸா காமிக்கிறாங்க இப்டில்லா நடக்குமாங்குற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு
ஆமாக்கா
என்ன பண்ணுறது ஒன்னு தெரியில
ம் கஷ்டோ தா ஆனா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு
ஆமா ஆமாடா ஏன்னா எப்டி எல்லா நடக்குதுன்னு பாத்தோம்ல இப் இப்ப தனியா எங்கயாச்சு வெளிய போறக்கு பயமா இருக்கு நறைய நடக்குது அதுதா கஷ்டதா நீ எல்லா இனி எல்லா நம்மளோட சேஃப்டி நம்ம பாத் க்குனு வெலவாசிலா ஏறாம இது பண்ணிக்கறதா பெஸ்ட்டு
ம் அதுதா யாரையு நம்பியு இது பண்ண முடியாது ஒரு நாள் போல ஒரு நாளு இருக்காது
ஆமா மாடா
அதுன ம் அதனால என்ன நம்மள இனி நம்ம தா பாத்துக்கிற மாரி இருந்துக்கனுகா
ஆமா ஆமாடா நீ எல்லா அப்டித்தா இருந்துக்கணு ம் என்ன பண்றது ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு இந்த போர் நின்ச்சுனா போது இது ஸ்டாப் ஆச்சா
ஆமாக்கா
எல்லாமே அதுக்கப்புறோ ஸ்டாப் ஆயிரு மறுபடியு பழையபடி மாறிரு
எல்லாமே நார்மலா இது பெட்ரோலு டீசலு ஃபுட்டுக்கு சிலிண்டரு எல்லாரஅப்பின் நார்மல் ஆகி ஆகி வந்துரு
ஆ ஆமா ஆமாடா உனக்கு இந்த மாரி ந தீயா தெரிஞ்சிருக்கு ஹிஸ்ட்ரி எல்லா
ஆ ஆமா எனக்கு பிடிக்கு இந்த மாரி பாக்க படிக்க எல்லா
ஓகே ஓகேடா உன்கிட்ட இருந்து நானு நிறைய விஷயோ கத்துக்கிட்டே அது நீ சொல்றது புதுசா இருக்கு
ஓகே ஓகே கா
ஓ கேடா எனக் கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு நா அத முடிச்சுட்டு கால் பண்றே ஓகேடா பாய்டா வச்சுட்ற